வணக்கம் தோ வணக்கம் சார் நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கோம் தோழி நீங்க நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கே தம்பி நல்லார்க்கே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டேங்க தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சுப்பா என்ன சாப்ட்டீங்க
அ சாம்பார் இ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து ரசம் முருங்கைக்கீரை புடலங்காய் கூட்டு சாப்ட்டேன்ப்பா
நெறைய் சாப்ட்ருங்கிங்க
இல்லே காய்கறி கீரைகள் வந்து அதிகமா சாப்டுவோ சாதம் வந்து கம்மியாதா எடுத்துக்கு
ம் நல்ல விஸ்யன் தோழி
ஆ நிச்சயமாப்பா ஒங்களுடைய பொழுது போக்குகள் நம்ம இரண்டு பேர்த்தோட பொழுதுபோக்குகள் பத்தி தொடர்ந்து பேசுவோமா
ஆ பேசலாம் தோழி
ஆ நா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க கூடிய வேலைகள் எல்லா முடிஞ்சதுக்கு அப்றோ மீதமுள் ள நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்மளுடைய வார இறுதியில வந்துட்டு புத்தகங்கள் எல்லா வருதுல்ல பேப்பர் கூட ஆ வார மலர் அல்லது சிறுவர் மலர் அதனுடைய கட்டுரை கவிதைகள் எல்லா படிச்சுட்டு விமர்சன கடிதங்கள் வந்து எழுதி அனுப்புறது வந்து என்னுடைய பொழுதுபோக்கு அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு ஏதாது ஒரு தலைப்பு படிச்சுட்டு ஆ அதுல வந்து நம்ம விமர்சனம் எழுதி அனுச்சோ அப்டினா நம்ம கடிதம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரசுரம் பண்ணுவாங்க பாத்திருப்பீங்கல்ல
ஆமாங்க தோழி ரொம்ப நல்ல விஷய
ஆ அர்ச்சனை பகுதின் சொல்லிட்டு வாசகர் கடிதம் ப்ரசுரம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து கடிதங்கள் எழுதி போடுறது வழக்கம் மீதி நேரங்கள் இருந்துச்சு அப்டின்னா குழந்தைகளுக்கு வந்து தனி அ பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தி குடுப்பேன் தம்பி உங்களுடைய பொழுதுபோக்கு பத்தி தொடர்ந்து பேசுங்க
என்னுடைய பொழுதுபோக்கு என்னவென்றால் வேல பாத்துக்கிட்டு இருக்கே தோழி பெங்களூர்ல வேல பாத்துக்கிட்டு இருக்கே
சரிங்க தம்பி
வேலையிலயே பாதி நாள் போயிடு
ஓ
ஆ ஆமாய் ஆ பாத்தீங்கன்னா எட்டு மணி நேர எனக்கு வேல இருக்கு
ஓ சரிங்க
மிச்ச நேரத்துலலா எடிட்டிங் பண்ணுவே
ஓ சரிங்க தம்பி சரிங்க நல்ல விஷ்யோ
ம் இந்த புகைப்படங்கள்
பாக்றீங்களோ
ஐ டி ஃபீல்டு கெடையாது நா அமே அமேசான் தெரியுங்களா
ம்
ஆ அங்க வேல வே குடோன்ல் வேல பாக்குர அது ம்
அங்கயே வந்து தங்கி வேல பாக்குறீங்க
ஆமா அங்க வேல பாக்குறோ
ஓ சரிங்க தம்பி சரிங்க நல்ல பணிதா அ பணி வந்து சிரமமா இருக்குமோ
ஆ அப்டிலா இருக்காது ஈஸி தா பணி வந்து சுலபமாக தா இருக்கு
ஓ இப்ப நாங்க ஆன்லைன்லல்லா ஆர்டர் போடுறோ அப்டின்னா அந்த பொருட்கள் எடுத்து அனுப்புறது அந்த ஓ செரிங்க தம்பி செரிங்க அது எங்க ஊர்கள்லயுமே சொன்னாங்க அ ஆனா வந்து அது ஒரு வேல வே எடை வந்து அதிகமா இருக்குமோ தூக்குவதற்கு அதிகமா இருக்குமோ அப்டிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா என்னுடைய தோழிகள் வந்து சொல்லுவாங்க அங்கே வேல பாக்குறோ அப்டி சொல்லிட்டு ஆ ஆனா
ஆஹ்ஹா எடைய எல்லா அதிகமா இருக்காது அதெல்லாம எந்த ப்ராபல எந்த பெரச்சனையு இருக்காது
ஓ
அது எல்லாத்துக்குமே அந்த வண்டி ஒன்னு குடுத்துருவாங்க அவுங்க பண்ணிடுவாங்க
ஓ செரிங்க தம்பி செரிங்க ஓ ஓ
ஆ நீ இப்ப ஒரு பொருள் ஆர்டரு போட்டாங்கனா மெசேஜ் எங்களுக்கு வரு செண்ட் ஆகு
ஓ செரிங்க செரிங்க அந்த குடோன்ல வந்து அந்த பொருள நீங்க பேக் பண்ணி அனுப்புவீங்ளோ
ஆ பே பேக் பண்ணி நாங்க டேர்டா கஸ்டமர்ட்ட கொண்டு போ மாட்டோ வாடிக்கையாளர்ட்ட ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கு ஒரு ஆஃபிஸ் மாதிரி ஆ ஒரு ஆஃபிஸ் மாதிரி இருக்கு அலுவலகம்
ம் ம்
அங்க கொண்டு போய் குடுத்துருவோ அவுங்க எடுத்துட்டு போய் அங் குடுத்துருவாங்க
ஓ செரிங்க செரிங்க அது வந்து ஏற்பாடு பண்ணி தர பணிகள்ல வந்து இருக்கீங்க
ஆ வர இப்ப ஒரு பொருளா ஆர்டர் போட்டாங்கன்னா அத நாங்க சொல்றது ஒர்க்கர்ஸ் தனியா அந்த இருப்பாங்க அவுங்கள்ட்ட சொ ஆ ஆமா
ஓ செரிங்க தம்பி செரிங்க மிச்ச மிக்க மகிழ்ச்சி ஒரு வித்தியாசமான பணிய பத்தி நறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோ நீங்க என்ன படிச்சுட்டு இதுக்கு தனியா வந்துட்டு ஆ இன்டர்வியூ மாதிரி வெப்பாங்களாங்க தம்பி
ஆ ஆமா இன்டர்வியூ மூணு இன்ட்ர்வியூ இருக்கு ஹச் ஆர் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு ஆ இன்டர்வியூ முடிச்சாதா உள்ளே என்றி ஆக முடியு
ஓ செரிங்க செரிங்க நீங்க ஹச் ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்ளா இல்ல அதுக்கு அடுத்
அது அதுக்கு அடுத்தது சூப்பர்வைசர் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஆமாங் தோழி
ஓ செரிங்க செரிங்க ஒரு வி வித்தியாசமான அனுபவம் ஆ
ஆ இங்க வந்து அம்பாஸ்டர் ப்ரமோட்டர் அப்டி வரு ஒர்க் இது
ஓ ஓ அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு பணியிடங்கள்ல ஒவ்வொரு பேரு வைத்திருப்பாங்க
ஆ ஆமாங்க தோழி ம்
இது வந்து நா ஒரு பத்தாண்டு காலம் வந்து ஆசிரியை துறையில தா இரு ந்த தம்பி ஆ அதுல வந்து பார்த்தோ அப்டின்னா முதல்வர் டீன் அந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கி வந்து சொல்லுவாங்க அது மாரி ஒவ்வொரு துறை கள்ல வந்து வித்தியாசமான அந்த அந்த பதவிக்கேற் ற மாரி ஒவ்வொரு பெயர் வந்து வச்சிருக்காங்க
சேரிங்க தோழி
சாப் ஆ இப்ப வாரத்துக்கு ஒரு முறை வருவீங்ளா ஊருக்கு நீங்க
ஆஹா இல்லைங்க தோழி மா ஒரு மாசத்துக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது நாள் தா எனக்கு வேல இருக்கு
ஓ செரிங்க
ஆ வாரத்துக்கு ரெண்ட் நாள் லீவ் வந்துரு எனக்கு விடுமுறை வந்துரு
செரிங்க செரிங்க
இது இல்லாம சிப்ட் லீவு ஆனுவல் லீவுன்னு ரெண்டு லீவ் தருவாங்க மாச மாச ஆ அதனால வேல ஒன்னு அதிகமா இருக்காது ஆனா ஊருக்கு வர முடியாது அடிக்கடி என்னாச்சுங்க லீவ் வந்து மாத்தி மாத்தி விடுமுறை மாத்தி மாத்தி வந்து தருவாங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எப்போது ரெகுலரா தரமாட்டாங்க அப்டி
ஓ ஒரே மாதிரி நாட்கள் வந்து வராது
ம் ஆமாங்க தோழி
ம் விடுமுறை நாட்கள்ல வேற எங்கெல்லா போவீங்க வேலை இல்லாம
வேலை இல்லாம ஒரு ஆ சும்மா பார்ட் டைம்மா ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்ருந்தே தோழி
ஓ செரிங்க
ஆ மெட்டொனான்ஸ் தெரியுங்ளா
ஓ இல்ல அத பத்தி இதுல நம்ம பேச வேண்டா அந்த மாதிரி வேற எதாவ்து வேலைகள் வந்து நீங்க ஈடுபடுவீங்க
ஆ ஆமாங்க தோழி
ஓ மெக்டொனால் வச்சிங்க நீங்க சமையலெல்லா நீங்களே செஞ்சுக்வீங்ளா இல்ல உணவகத்துலதா வந்து ஓ நண்பர்களோட சேந்து செஞ்சுக்குவீங்க
ஆமாங்க தோழி நாங்களே செஞ்சு நாங்களே சாப்ட்ருவோ
எது ரொம்ப அ சிறப்பா செய்வீங்க
எதுமே சிறப்பா இருக்காது தோழி
ம்
ஒரு நாள் முட்ட சாதம் பண்ணம் தோழி
ஓ செரிங்க தம்பி
பண்ணிக்கிட்டு இருக்குறப்போ ஃபஸ்ட்டு தண்ணிய ஊத்தி அதுக்கப்பற முட்டய ஒடைச்சு ஊத்திட்டம் தோழி
ஐயையோ
எ தெரியவில்ல தோழி எப்பிடி அப்பற கொஞ்ச கொஞ்சமா அந்த யூடியூப் சேனல் பாத்து அந்த ப பேஜூகள பாத்து பாத்து சமைப்போ தோழி
ஆமா அவளதா தம்பி நம்ம பல தவறுகள் செய்யும்போது இறுதியில நிச்ச சயமா ஒரு நல்ல உணவு வந்து இது ஆயிரு ரெடி ஆயிரு என்னுடைய மகனுக்குமே வந்து என்னத் என்னங் தம்பி
வராதுங் தோழி இவுங்க இருக்குற மசாலா எல்லத்தையு அள்ளி கொட்டிருவாங்க தோழி
அச்சச்சோ அப்ற சிரமப்பட்டு தா சாப்புட்ற மாதிரி ஆயிர் ருங்ளோ
ஆமாங்க தோழி நீங்க எப்டி நல்லா சமைப்பீங்ளா உங்க
ஆ சமைப்பேப்பா சமைப்பே என்னுடைய மகனுக்கு நா சொல்லி தரும்போது இந்த மாதிரி சிறு பல தவறுகள் செஞ்சுதா கத்துக்குவா நா வந்து ஆ என்னுடைய மகன் வந்து பத்தாவ்து முடிச்ட்டு பதினொன்னாவ்து போக போறாங்க அவனுக்கு ஒரு ஆறேழு உணவு வகைகள் இந்த மாதிரி எங்கெயாவ்து பிற்காலத்துல வெளியூருக்கெல்லா வேலைக்கு போறாங்கனா சிரமப்படக் கூடாது அப் டிங்றக்காக நா எல்லா பணிகளுமே வந்து கத்து குடுத்துருக்கே ஆ டெய்லியு செய்யணுனு இல்ல அ ஆ ஒரு வேல நாங்க எங்கேயாது வேலைக்கு போயிட்டோ அல்லது அ பணினால ஒரு வாரோ நாங்க வெளில போயிட்டோ அப்டின்னா அந்த சமயங்கள்ல வந்து அவங்க வந்து சமாள்ச்சுக்றதுக்காக வீட்டு வேல சின்ன சின் ன வேலைக்லலா வந்து செய்றதுக்கு கத்து குடுத்துருக்கோ தக்காளி சாதம் செஞ்சுக்குவாரு அவரே அதுக்கப்றோ இட்லி தோச ஆ அந்த மாதி ரி எலுமிச்சை சாதம் அதெல்லா வந்து செஞ்சுக்குவாரு ரவை சேமியா செஞ்சுக்குவாரு
சேரிங்க தோழி எல்லாமே நீங்ளே கத்து குடுத்துட்டீங்க
ஆ நானே வந்துட்டு கத்து குடுத்துட்டே பா
எங்ள மாரி செரமப்படக் கூடாதுனு
சிரமப்படக் கூடாது நிச்சயமா ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு நம்ம வந்து நிச் சயமா சொல்லி குடுத்துருவோ ஆண் குழந்தைகள் வந்து வெளில போகுபோது தெரியாம சிரமப்பட்றாங்க அந்த சிரமம் வந்து எதிர்காலத்துல அவுங்ளுக்கு இருக்க கூடாதுங்றதுனால இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பிருந்தே நா வந்து கத்து குடுத்துட்டே
ஆமாங் தோழி ம் நாங்ளே நறைய நறைய நேரோம் வெளிலேந்து ம் சாப்பாடு வாங்கி ஆர்ட்ரு போட்டு சாப்டுவோங் தோழி அது செல டயத்துல ஒத்துக்காது காரம்லா
நிச்சயமா நிச்சயமா
நோ நோ
நம்ம வந்து அடிக்க டி வெளி உணவுகள் வந்து உண்ணுபோது அது உடம்புக்கு உபாதைகள் தானப்பா ஏற்படுத்து ஏனா அ ஒ ஒவ்வொரு உணவகத்துல வந்து ஒவ்வொரு முறைப்படி சமைப்பாங்கள் ஏதாவது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள்னா நமக்கு மாதத்துக் க அப்டி உணவு உட்கொண்டோம்னா தெரியாது பட் நம்ம அடிக் கடி வாங்கி சாப்டபோது நிச்சயமா நம்ளுடைய ஜீர்ணவ் சக்திக்கு வந்து உபாதைகள் ஏற்படுத்து அடுத்த தடவ நீங்க ஊருக்கு போகுபோது அம்மா ட்ட சொல்லி ஒரு இரண்டு மூன்று உணவு வந்து தயாரிச்சு பழகிக்குங்க
சரிங் தோழி மிக்க மகிழ்ச்சி தோழி உங்களுடன் பேசி உரையாடலுக்கு
ஆ நன்றி வணக்கம் ப தா
நன்றி தோழி